ஹலோ வணக்கம் சொல்லுங்க ம் நா வந்து இனிமேதா சாப்பணு சரி சாப்பாடு செஞ்சேன் சரி ஒங்ககிட்ட பேசிட்டு போலா அப்படின்னுட்டு பேசினே ம் சாப் புட மட்டு செய்னெ எப்பயுமே நாங்க லேட் ஆகிடு எனக்கு அப்டியே ஒரு பதிஞ் சாப்ட்டு தூங்க அப்டியே லேட் காலையில எந்திரிக்கிறது லேட்டு அப்டியே போயிட்டு இருக்கு
ஓ நானு ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்கூல் தொறக்காதனால டெய்லியும் நல்லா தூங்கி தூங்கி எந்திருச்சாச்சு அ ஆனா இனிமேதா ஸ்கூல் தொறக்குதுன்போது சீக்கிரமா எந்திரிக்கணு வேல பாக்கணும் இதுவரைக்கு நல்லா தூங்கி தூங்கி எந்திருச்சாச்சு இன்னைக்கு கூட ஆறு மணிக்கு எந்திரிக்க எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்து ச்சு எந்திரிக்கவே முடியல எந்திரிச்சு அதுவும் சும்மா எந்திரிச்சு குளிச்சுட்டு அ வெளிய கெளம்பணு அது இதுக்கே வந்து அவ்ளோ சோம்பேரியா இருக்கு ஆ எந்திரிக்கவே முடியல எந்திரிச்சா ஒரு ஒரு குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ் மாத்தறதுக்கு கூட வந்து அவ்வளோ சோம்பேறித் தனமா இருக்கு எப்படிதா நா ஸ்கூல் தொறந்தா பிள்ளைங்கள கெளப்ப போறேன்னே தெரியல ரெண்டு மாசமா பிள்ளைங்களும் வ வந்து லீவுன்னு அங்க இருந்துட்டாங்க நானும் பெருசா இங்க வேலையே பாக்கல சாப்பாடுமே நாங்க வந்து ஒரு நேரந்தா செஞ்சு சாப்பிட்டு இருந்தோம் ஒரு நேரம் வைக்கிறது ரெண்டு நேரம் சாப்பிட்டு அப்டி வெறியா இருந்துட்டு இருந்தோம் வெளிய சாப்பிட்றது அலையறது இந்த இந்த மாரி வெளிய போறதுனே இருந்துட்டே இருந்தனால வந்து இதுக்க அப்புற ஒரு ரொட்டீன் வர்றது வந்து கொஞ்ச கஷ்டமாக தா இருக்கும்
என்னோட ஃப்ரண்டு கிட்ட பேசின அவங்களு இதேதா சொல்லி பொழம்பிட்டு இருந்தாங்க என்ன பண்ணனே தெரியலப்பா ஐயோ எனக்கு எப்டி கெளப்ப போறோன்னு இருக்கு நல்லா வீட்ல இருந்து சும்மாவே இருந்துட்டு ஆனா அவங்களுக்கு வந்து வேல எனக்கு ரொம்ப வேலயு ஜாஸ்தியா இருக்கு ஆனா வந்து திரும்ப அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நெனைச்சா கொஞ்ச கஷ்டமாதாம்பா இருக்கு அதோட என்ன செய்யணும் ஏது செய்யணும் டிபன் பண் ணுமே அது பண்ணுமே பேக் பண்ணுமே திரும்ப பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமே ரொட்டின் போயிட்டே இருக்கு அப்படினாங்க அவங் கப்புற இன்னைக்கே நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆறதுனால இன்னைக்கே உக்காந்து ரீ ரீக்கால்லா பண்ணிட்டு இருக்கேன்னாங்க பரவாயில்ல ரீகால் எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு இருந்தது அவங்க நல்லா கொ படிக்க வக்கறாங்க அதுனால அவங்க ரீகால் பண்ணிகிட்டு இருக்கே அப்டின்னாங்க பைய டேபிள்ஸ் எழுதிட்டு இரு க்கா பாப்பா படிச்சிட்டு இருக்கா சம் பண்ணிட்டு இருக்கா அப்பாடி அப்டின்னு நெனைச்சே
ஓ எங்க பசங்க எல்லா வந்து அஸஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க ன ஆரம்ச்சு ஒரு வாரோ ஒரு மாரி தா இருப்பாங்க அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறோ தா படிக் க ஆரம்பப்பாங்க அதும் சும்மா ஒரு பத்து நாள் லீவ் விட்டாலே வந்து ரெண்டு நாள் படிக்க மாட்டாங்க இப்ப வந் வந்து ரெண்டு மாச கிட்ட லீவ் விட்டாங்க எப்டிதா படிக்க போறாங்கனே தெரியல ஆ கொஞ்சோ கஷ்டோதா
எனக்குமே அதுதா ஏன்னா அப்ப பசங்களுக் கு வந்து மைண்ட் செட் ஆயிருல்ல ஐ ஜாலியா இருந்துட்டோ நமக்கே சின்ன வயசுல அப்டிதா இருக்கு நல்லா பாட்டி வீட்டுக்குலா போய் சுத்திட்டு திரும்ப கொண்டு போய் ஸ்கூல்ல உக்கார வெச்சால்லா எனக்கெலா ஏன்டா ஸ்கூல் போறோன்று இருக்கு நம்ம மட்டு எதுக்கு இப்ப ஸ்கூலுக்கு போறோ அப்டின்ற மாரி இருக் கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அன்னைக்குலா நா ஸ்கூல்ல போய் எ ஃபிரண்ட்ஸ்டல்லா சொல்லி அழு துட்டுருப்பே எனக்கு வீட்டு ஸ்கூல்க்கு வர புடிக்கல எனக்கு ஊருக்கு போனு எனக்கு இங்க இருக்க புடிக்கலனு அழுது ட்ருப்பே எ ஃபிரரெண்ட்ஸ் எல்லா இன்னு அத சொல்லி இது பண்ணுவாங்க அ உனக் கு வந்து ஒங்க ஊர் தானே புடிக்கு இங்க புடிக்காதுல்ல அப்டி சொ டி இப்ப பேசும்போது கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஊரு ன்னு போது நமக்கு ரொம்ப அட்டாச்டா இருக்கு ம் இப்ப ஒங்க ஊர்ல என்ன ரொம்ப ஃபேமஸு
இப்ப நாங்க இருக்கிற ஊர்ல வந்து கோயில் தா ஃபேமஸே அங்க வந்து கோவில்லாருக்கு அந்த கோவில் வந்து எல்லாமே வந்து பழய பழய கோவில் ஹ முக்கியமா வந்து நாங்க நேத்து ஒரு கோயிலுக்கு போனோ னோ ஆனா அந்த கோயில் வந்து உள்ள போ முடியாது வெளியே இருந்து வந்து அந்த கோயில பாத்துக்கலா அந்த கோயில் வந்து ஆ அட் டியில இருக்கு ஒரு மேலா மேடு இருக்குன்னா அதுக்கு அடியில அதவந்து கெணறு மாரி அந்த கோவில் வந்து கெணத்துக்குள்ள இருக் கு அது வந்து ரொம்ப நாளா பாக்கணுனு ஆச எதர்ச்சியா வந்து மழ பேஞ்சனால கிளைமேட் நல்லா இருந்துச்சு நாங் ஒரு ரவுண்ட் அடிச்சோ அப்ப அந்த கோயிலோட இத பாத்தோ வெளிய இருந்து பாத்தா அங்க ஒரு கோவில் இருக் க்கறதுக்கான அடையாளமே இருக்காது ரெண்டு கல்லு நிக்கு அதே மாரி ஒரு வே மாரி போகு அந்த எடத்துல ஒரு கெணறு மாரி இருக்கு அத தாண்டி ரெண்டு கல்லு இருக்கு நாமம் போட்டிருப்பாங்க பெருமாள் கோவில் ஆனா அது கோ கோவில்க்கான எந்த செலையோ எது எதுவுமே இருக்காது அந்த கோவில் ஆனா நீங்க உள்ள போனி கன்னா வந்து படி மாரி இருக்கு அதுல ஃபுல்லா இப்ப தண்ணி இருக்கு கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு மாசத்துக்கு முன்னா னாடி அ மே ஒன்னா தேதி இது வந்து ஜூன் ரெண்டா தேதி மே ஒன்னா தேதியு ரெண்டா தேதியுந்தா அந்த தண்ணி எல்லா வெளிய எடுத்து அங்க வந்து எங்க ஊர்ல இருக்க மு முக்கியமான ஒரு கடவுள் வந்து அதுக்குள்ள வந்து இருந்து மக்கள் எல்லாரு போய் அத சாமி கும்பிடறது அப்டின்னு சொல்ட்டு அந்த திருவிழா கொளத்துல இருந்துச்சு இன்னிக்கி பாத்தா வந்து அ எங்களுக்கு எறங்கணு ஆசதா இருந்தாலு வந்து கெணறு ஒரு சாமியோட எடோ நம்ம சும்மா போய் இது பண்ணகூடாது கெணறுன்ன சொல்லு போது நமக்கே ஒரு பயோ இருக்குல்ல என்னதா ஒரு சாமி எடோனாலு நம்ம பாட்டுக்கு அதுக்குள்ள போ கூடா னது ஏன்னா உள்ள போது உள்ள எறங்கி போது உள்ளயுமே பாத்தீங்கன்னா இருட்டா இருந்துச்சு சோ பயந்துட்டு நாங்க உள்ள போல அது அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு எப்டி இத கொடஞ்சு நெலத் த்துகடையில கொடஞ்சு அந்த கோயில் கட்டிருக்காங்க மேல ஃபுல்லா மண்ணிருக்கு அந்த எடோ எப்டி அப்டி இருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு
அது உங்க வீட்டு கிட்டதா இருக்கா ஏன்னா நாங்க அடுத்த தடவ வரும்போது போலால்ல
ரொம்ப கிட்டத்ல நடந்தே போயிடலா ஆனா அந்த எடத்த பக்கும்போது அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு எப்டி இதுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு அது பேரே வந்து நடவு கோவில் கெணத்துக்குள்ள கெண நடவுனா கெணறா அந்த கெணத் துகுள்ள ஒரு கோவில் அது ஒரு நாள் மட்டு தா சித்ரா பௌர்ணமி அப்டின்ற ஒரு நாள் மட்டு தா அங் அப்போ வந்து சாமி வருவாங்க அவ்ளோ கூட்டோ அதுக்குள்ள இருக்கு ஆனா எப்டி அதுக்கப்றோ அப்றோ ஃபுல்லா தண்ணி இருக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணிய ஃபுல் ஃபுல்லா எடுத்துருவாங்களா அத பாக்கு போது வந்து எப்டி இதெல்லா பண்ண முடியுது எப்டி இதெல்லா நடக்குது அப்டின்ற மாரி இருக்கு
ஆமா ல ஒரு சில விஷயங்கள் அப்டித்தா நானுமே ஒரு இது கேள்விப்பட்டே‌ என்னன்னா இப்போ வந்து ஒரு கோ ஒரு திருவண்ணாமலை கிட்ட ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து நம்ம உள்ள போனு அப்டின்னா அ உள்ள போய் வெளிய வரறதுன்றது கொஞ்சோ கஷ்டோ ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா உள்ள போனா அது வந்து ஒல்லியா இருக்கங்களு‌ உள்ள மாட்றாங்க குண்டா இருக்காங்கனாலு உள்ள மாட்றாங்க ஆனா அதுல இருந்து நம்ம பூந்து பூந்து வெளிய‌ வறோல்ல அப்டி வெளிய வரதுதா வந்து நம்ம பண்ண பாவங்கள் நம்ம நம்ம முன்னாடி செஞ்ச தப்புங்க அது எல்லாத்துக்கு ஒரு மோக்சிதோ மாரி அப்டின்றாங்க ஆனா அது பாருங்களே என்னோட பிரெண்டு சொன்னாங்க அவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க ரொம்ப லீனா இருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டு வெளிய வந்தாங்களா அவங்க மாமியார் அவங்கலா கொஞ்சோ ஃபேட்டா இருப்பாங்கள அவங்களு கஷ்டப்பட்டு வெளிய வந்திருக்காங்க அப்போ ஒல்லியா இக்கரவங்களு அப்டித்தானே வராங்க அப்ப வந்து என்னன்னா நம்ம பண்ண பாவங்களுக்கு ஏ ஏத்த மாரி நம்ம நெலிஞ்சு போனு அப்டின்ற மாரி அதெல்லா கேட்கும் போது கொஞ்சோ வித்தியாசமா இருந்தது எவ்ளோளா இருக்குல்ல அப்டின்னு சொல்லிட்டு அ ஒவ்வொரு விஷயங்கள யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சிரியமா தா இருக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு போனோ அப்டின்னா அவங்க சொல்றதெல்லா அப்ப அப்ப எங்க ஃப்ரெண்டு தா சொன்னாங்க அந்த மாரி அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு தெரியாது எங்களுக்கு வந்து லைப்ல வந்து அவ்ளோ பிரச் பிரச்சன இருந்தது என்ன பண்ணனே தெரியல அப்ப வந்து கிரிவல போயிட்டு வாங்க மனசு நெனச்சிட்டு போய போயிட்டு வாங்க அதுல நெறைய தடங்கள் வந்தாலு அத மீறி போயிட்டு வாங்க அந்த கிரிவல போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு திருப்போ இருக்குன்னு சொன்னாங்ளா அதே மாரி அவங்க போயிட்டு வந்து கொஞ்ச நாள்லே அந்த திருப்போ வந்து
ம் அதெல்லா உண்ம தா போல என்ன
அப்போ அது போயிட்டு வந்தா நல்லது அப்டின்னு சொல்லுவோ எனக்கு அவங்க பேசுறதுலா ஒரு வேல நம்மளையு யாரோ அங்க வர சொல்லி பாக்குறதுக்கு அப்டின்ற மாரிலா தோணுச்சு
நம்ம கூட வாய்ப்பு கெடச்சா வந்து போலா ஏன்னா இந்த மாரி ஒரு இதெல்லா செய்யறது வந்து ரொம்பவே நல்லது அதனால நம்மளுமே வாய்ப்பு கெடச்சா போலா நெறைய கோவில் வந்து கேட்கவே ஆச்சரியமா இருக்குது நெறைய இருக்கிற எடோ எப்பிடி வந்து இருக் க்குது நாள்லா ஒரு கோவில் போயிருக்கே அ அங்க வந்து கடலு ஆனா வந்து அந்த கடல் வந்து பாறையா தெரியுது அது வந்து எப் இப்பிடி பாறனா வந்து ஒரு மல அப்ப மலக்கி மலன்றது ஒரு மேடான எடோ அங்க வந்து கடலாலா வர முடியாது ஆனா வந்து அந்த கடல்லோட எடத்துல அது வந்து அலைய வந்து கொஞ்சோ உள்ள போச்சுனா அங் ஃபுல்லா பாறையாருக்கு. அது எப்பிடி இருக்க முடியு அப்போ வந்து அந்த அதுக்கு பக்கத்லே வந்து ஒரு பாறைலியே ஒரு கோவில்ருக்கு ஆனா அத அத தாண்டி வந்து எந்த எடத்லிமே பாறையே இல்ல அந்த ஒரு எட த்ல மட்டு பாற இருக்கு அது எப்பிடி அப்டின் நறைய விஷ்யோ நனைக்கும் போது வந்து அ நம் நம்மள அ நமக்கே புரியாது நறைய விஷ்யோ அது எப்டி நடக்குது எப்டி அப்டின்றது புரியாது. அது வந்து எல்லாமே வந்து
ம் உண்மதா நானுமே அந்த மாரி நறைய வி ஷ்யோ கேள்விப்பட்ருக்கே இந்த மாரி இந்த விஷ்யங்கள்லா நடக்கறது வந்து பெரிய ஆச் சினியுந்தா அப்டின் ன்ற மாரில்லா நறைய கோயிலுங்களெல்லா நடக்குது நம்ம வந்து அதெல்லா நம்ம நல்லா பாத்தோ அப்டினா நமக்கே அதுல வந்து ஒரு இன் ட்ரெஸ்ட் வரு அது நறைய பேரு வந்து அத வந்து மெத்த சயின்ஸ்ன் சொல்லுவாங்க ஆனா அதெல்லா தாண்டி ஒரு ஷக்தின் ஒன்னு இருக்கு அது நம்மள வந்து கண்டிப்பா வந்து நம்மள வந்து சுத்திதா இருக்கு அப்டின்றது தெரியு வ நா கோயில் கேள்விப்பட்ட வரைக்கு அ நறைய பேர் சொல்றது நா வந்து சாய்பாபா பாத்த வரைக்கு அவ துமே வந்து நறைய நம்ம மனசுல ஒன்னு நெனைச்ட்டோ அப்டின்னா அவர நம்பிட்டோ அப்டினா அத அவர் கண்டிப்பா நட த்தி குடுப்பா நா என்னிக்லா சந்தேகப்பட்ருக்கேனோ அன்னிக்லா எனக்கு அதுக்ஸ் வரவேற்னது கெடையாது ஆனா ஒரு சில நேர நம்புவே என்னமோ ஒ நம்புறே போப்பா அப்டின் சொன்னா அது கண்டிப்பா நடக்கு அப்டின்னும் போது நம்ம அதல்லா வந்து நம்பணு எ ஃப்ரெண்டெல்லா நறையா பேரு சொல்லுவாங்க அ ஃபிரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அவுங்க வீட்ல வந்து ரொம்ப சாமி கும்புடுவாங்க அவுங்ள பாக்கும்போது எனக்கு ஆச்சினிமாரு க்கு இப்பிடி எல்லாமா ஒரு ஒரு டிவோட்டடா இருக்க முடியு அப்டினு ஆனா அவுங்களுக்கு வந்து அவுங்க லைஃப் ட்ல வந்து அவுங்க சாமி கும்பட கும்பட அவுங்களுக்கு நறைய பிரச்சன வந்தாலு அதல்லா தாண்டி அவுங்க எல்லாமே நல்லா நல் லா செட்டில்டா இருக்காங்க அதனால அவுங்க கஷ்டத்துலியு அவுங்க சாமிய நெனக்கிறாங்க அவுங்க வந்து சந்தோஷத்துலியு வந்து கடவுள நெனக்கிறாங்க அந்த மாரி தா நம்முளு இருக்கணு அவுங்கள பாக்கும்போதா எனக்குமே வந்து கொஞ்ச சாமி கும்பட்ணுன் தோணு இந்த இந்த கெழமைங்கள்ல இங்க போணு அங்க போணு அதல்லா பண்ணணு இதல்லா பண்ண னு அ இந்த மாரி எல்லா அவுங்க சொல்ற அம்மாவாசனா இந்த மாரி அதே மாரி அவுங்க வீட்ல வந்து ஒரு காக்கா வந் தா கூட அதுக்கு வந்து மெனக்கெட்டு காரபூரி வாங் காரபொரி இருக்குல அது வாங்கி போடுவாங்க வீட்ல இருக்கத போடாம அதுவு து ஒர் உயிரினந்தான அதுக்கு ஏ நம்ம வந்து ஏ பழச வெக்கணு அது என்ன சாப்ட்ற போது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒர் ஒர் நாளைக்கு ஒர் ரெண்டு ஸ்பூன் தா வக்க போறோ அதுக்கு ஏ நம்ம கணக்கு பாக்கணு எவ்ள வோ செலவு பண்றோ அப்டி சொ நா கூட நெனச்சே யாராது காக்காக்கு பெரிய பூரி பாக்கெட் இந்த காரப்பூரிய வாங்கி போடுவாங்களான் அப்பதா அவுங்க சொன்னாங்க அ நாங்க ஒன்னு ம் சாதார்ண ஒரு கடையில வந்து ஒரு முப்புருவாய்க் காரப்பொரி வாங்கி ஒரு வாரோ ஃபுல்லா போட்றோ ஒரு நாளைக் ஒரு அஞ்சுருவா கணக் பண்ணி கூட ஒரு ஒரு ஒரு உயிரினத்துக்கு நம்ம சாப்பாடு போட மாட்டமா அப்டினு அப்ப அத கே க்கும் மோதுல்லா ஆச்சர்யமா இருந்துது அதே மாரி அவுங்க வந்து இந்த மாடுக்கு தண்ணி வெக்கும் மோது நம்ம சும்மா பழசெல்லா தூக்கி ஊத்துறோ இல்ல பழசு அதல்லா அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா பழச ஊத்துவாங்க ஆனா எச்சி பண்ணாத பழசதா ஊத்துவாங்க சாப்ட்டுட்டு அந்த மிச்சோ இருக்குற கருவேப்புல அதல்லா தவறி கூட அவுங்க அந்த மாட்டோட அந்த களனில போட மாட்டாங்க அந்தளவுக் ஏனா நம்ம அது வந்து ஒரு தெய்வோ கோமாதான்றது அதக் கு வந்து நம்ம சாப்ட்ட பழச போடக்கூடாது எச்சில் பே போடக்கூடாது அப்டின்றது அவுங்க அந்த மார் நறைய விஷ்யங்கள் அவுங்க சொல்றது எனக்கு ஆச்சினியமாருக்கு
பரவால அவுங்க இந்த அளவுக்கு சொல்றது கேக்கமோது அ கொஞ்சோ ஆச்சிரிமாதா இருக்கு ஓ எனா நறை ய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கனா சாப்ட்டுட்டு மிச்சோ இருக்கற்து இப்ப பழைய கொழம்பு இது பண் ஊ த்துறுது பரவால்ல அத வந்து நம்ம கை வெச்சு சாப்ட்ருக்க மாட்டோ அப்ப நறைய பேர் என்ன பண்ணுவாங் சாப்பாடு மீதி இருக்கற்து தட்ல இருக்க வேஸ்ட்டு எல்லாத்திமே மாட்டுக் போடு அப்டின் சொல்லுவாங்க ஏனா அப்டி பண்றது தப்புதா ஆமா உங்கூட பேசுனதுல நேரம் போனதே தெர்ல
ம் நன்றிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி
அஞ்சி இத இப்டி கட் பண்ணு